ஹலோ கேக்குதா சிஸ்டர்
க்குது ரொம்ப உள்ள போன மாரி இருக்கே வாய்ஸ்ஸு
இப்போ
ஆ அப்ப ஓகே ஓகே அப்பறம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆமா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சென்னை லைஃப் எல்லா எப்டி போது
போகுது
ஆ இப்பதா புதுசா போயிருக்கிய ஊர்லா எப் இப்டி இருக்கு நல்லா இருக்கா
நல்ல அப்டியா நா வந்து இப்ப வந்து கொஞ்ச கொஞ்ச எட எல்லா போயிருக்கே போன வரைக்கு சூப்பரா இருக்குது அ ஆமா எங்க போனாலு டராபிக் ஆமா இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஃபஸ்ட் வந்தத விட இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு க்கிறமாரி இருக்கு
ஆ அதட் டினனானா அந்த ஊர் நல்லா எல்லாமே இருக்கு
ஆமா டீ நகர்ல்லா போனா சூப்பரா இருக்கு எல்லா எடமு சுத்தி பாக்கலா எல்லாமே வாங்கலா ஆனா வந்து என்ன நட இக்கவே முடியாது அதத தள்ளி தள்ளி தா கொண்டு போயிட்டே இருக்கணு ஆமா அதுதா ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்கு ஆ இந்த ஒரு டூ டைம்ஸ் போயிருக்கே டூ டைம்ஸ் எப்டின்னா ரொ ரொம்ப தள்ளிக்கிட்டு தா போனு
ஆ நாங்களு அந்த நா சொல்றது ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் பிவோர் சொல்றே இப்பெல்லா இன்னு பயங்கரமா இருக்கு இல்ல ஆ இல்ல இப்ப எல்லா வந்து ரயல்வேஸ்டேஷன்ல ந்து நாங்க ட்ரென்ல தா ரயில்வேஸ்டேஷலய எறங்கி அந்த ஸ்டெப்ஸ்ல எறங்க முடியாது நா அ எறங்கி அந்த இதுக்குள்ள போறதுக்கு அவ்ளோ நேரோ ஆகு அவ்ளோ கூட்ட ஏறு ஒரு பக்கோ ஒரு பக்கோ எறங்கு அந்த கூட்டத்ல எறங்கி அதுக்கு உள்ள போனா அப்டியே அலை கடல் மாரி கூட்டத்தோட கூட்டமா தம்
அத முடிச்சுட்டு வரும்போரு‌தா இருக்கு உம்
மொகத்ல ஏசி அடிக்குமா வேர்க்
ஆமா ஆ ஆமா அங்கது நடையில காத்து வருமே அதுலதா நின்னு நின்னு இதாவுறது ஆனா அங்க போயிட் விட்டு வரது ஒரு ஜாலியா இருக்கு ஆனா
ஆ நல்லா காசு எடுத்துட்டு போனா நல்லா ஷாப்பிங் பண்லா ஆம மெரின்ன போயிருக்கே எப்போன்னா காலேயில் டைம்ல போனது நாங்க மோஸ்ட்லி இன்டர்வியூ அந்த சைடு போமா இன்டர்வியூ முடிச்சுட் ட்டு ஈவினிங் அங்கதா போவோ சரி போர் அடிக்கு செல டைம் நல்லா பண்ணிருப்போ கெடைக்காது சம் டைம் செலக்ட் ட்டா அங்க ஒக்காந்துகிட்டு
ம் நாங்க வந்து கூடுதலுமே வந்து காலைல போயிருவோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு போய் அங்கிருந்து அந்த ஆமா ஏன்னாய் ஈவினிங் போனா எங்க எடமே இருக்காது
ஆ ஆ
அவ்ளோ கூட்டோ அது மார் இருக்கே காலைல போயிட்டீங்கன்னா ரொம்ப அந்த ஃப்ரெஷ் ஹேரு உண்மையா அவ்ளோ நறையா பேருக்கு அப்பவே ஆனா ஆட்கள் வாராங்க
ஆ ஆ
டைம்லயே நறையா பேர் வாராங்கமா வந்து அப்ப அந்த சன்ரைஸ்ஸு அது இது பாத்துட் ட்டு அந்த போட்ஸ் ம்மா அதுமா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரோ ரொம்ப லேக்ஸா இருக்கு அந்த டைம்ல இருக்குறது
ஆ ஆ ஆ ஆ இந்த கால்ல டைம் போனதுல
நீங்க எந்த பீச்சு சேரி காலையில ஒருக்கா போய் பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாருக்கு
ஆனாலு நாங்க அடிக்கடி அங்க இன்டர்வியு முடுச்சுட்டு ஈவினிங் போயிடுவோ அந்த சை டு அப்பதா அந்த சைடு போயிருந்தோம்மா நாங்க போயிடுவோ ஈவினிங் டைம்ல போயிட்டு ஒரு அஞ்சாறு மணிக்கு கில்லா இருந்தா பா அப்புறோ எல்லா வெள்ல வர ஆரம்பிச்சுருவாங்க பஸ்ஸு கூட்டமாயிடு அதனால கொஞ்சோ ஒரு அஞ்சு மணி நாளே முக்காளுக்கு
டைமு ஆறு மணிக்கெல்லா ரொம்ப அங்கயே ரொம்ப டிராபிக்காதா இருக்கு
ஆமா ரஷ்ஷா ஆயிடுது அதுக்கப்புறோ ஏரிட் டிரேக்
ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ